ஹலோ
அலோ
ஆ வணக்கம்மா ம் நல்லாருக்கீங்ளா
ம் நல்லாருக்றே நீங்க நல்லாருக்கீங்ளா ம் மதியோ சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டோ மதியோ சாப்ட்டோ
ம் என்னா சாப்பாடு செஞ்சிருந்தீங்க
இன்னைக் வந்து காலைல தோச சாம்பாரு
ஆ
மதியோ வந்து ஆ டிஃபன் காலைல ம தியோ வந்து களியு பருப்பு கொழம்பு
அப்பிடியா
ம் ம் நீங்க என்னா சம்ச்சீங்க
நா வந்து வெண்டக்கா பொரியலு
ஆ ஆ
உருளக்கிழங்கு வந்து மெல்லிசா அரிஞ்சிட்டு
ம்
அது அப்டியே வறுத்து தண்ணி ஊத்தி கொஞ்சு உப்பு மௌகாதூள் போட்டு
ம்
அத அப்டியே சுண்ட வச்சு கொஞ்ச கெட்டியா பெசஞ்சிகிற மாரி கூட்டு மாரி
ஆ ஆ
இந்தாங்க
ஆ
அதயே பெசஞ்சுக்கிட்டு வெண்டக்கா பொரியல் சாப்ட்டே
சரி சரி சரிங்மா இன்னிக்கி எல்லா எங்கே போயிருந்தீங்க என்னென்ன நடந்துச்சு இன்னிக்கி
ஆ நானு வீட்லதா இருப்பே பெரும்பாலு ம் மருமகளுங்க கிட்டதா இருக்குற
ம் ம்
என்னால் முடிஞ்ச ஹெல்பு அம்மா அப்பா தம்பி எங்க சொந்தக்காரங்க கிட்டல்லா திரும்புவ நா வந்து தனியா தா இருக்ற
ம்
அனா அது யாருக்கு ஹெல்ப் வேண்மனாலு ஒரு
ஏ மருமககிட்டதான இருக்கன் சொல்றீங்க தனியா இருக்குறன் சொல்றீங்க
தனியா இருக்கே மருமக கிட்ட இருக்கேன்னா நா தனியா தா இருக்கே ரூம்ல மருமகளுங்க வந்து பையனு வந்து கூப்ட்டாங்க செரி அவங்க கூட காவல் இருக் குன்னு அவங்ககிட்டயே வந்து இருக்குற
ஆ ஆ
ஆமா என்னோடைய ஹேபிட்டுக்கு அவங்க யார்கிட்டயுமே ஒட்டமா நா தனியா இருக்குற
ஆ ஆ
பைய வந்து கூப்ட்டதுனால அவுங்ளுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லையா நம்மளோட கடமை இல்லையா அது
ஆமா
நல்லா அவங்களயு பராமரிக்கணுன்ற முறைல அவங்ககிட்ட இருக்குற பசங்கள பாத்துக்ன
ம் ம்
அவுங்ளுக்கு எது சொந்தமா வீடு எது கெடையாது
ஆ
ஏதோ அவனு அவ நல்லா இருந்தா தானே நாம்ளு நல்லா இருக்க முடியு
ஆமா அவங்க நல்லா இருந்த தானே நம்ள பாப்பாங்க பின்னாடி நம்ப கீழ விழும்போது
ஆமா அவுங்ளு இல்லாம கஷ்டப்பட்டா நம்மளுக்கு தான தொந்தரவு
ஆமா
ம் நம்ம நல்லா இருக்கிறது மாத்ரூ நம்ம பாக்ற முடியாது சுத்தி இருக்கிறவுங்ளு நல்லா இருக்குன் தா யோசன பண்ணணு
ஆமா
அவங்க நல்லா இருந்தாதான ஒரு கிளாஸ் தண்ணியோ ஒரு கஞ்சியோ குடிக்கிறது கூடா
ஆமா
ம் அந்த மாரிதா என்னோடைய எண்ணோ
அ அ
அதனா சுத்தி இருக்கறவங்களு நல்லா இருக்குன்னு எண்ண சரி நம்பளால முடிஞ்ச ஹெல்ப் செய்யலான்னு எல்லாருக்குமே என்னால முடிஞ்சது உதவி செய்வ
ம்
ஹலோ
அ ஹலோ சொல்லுங்கனா ஆ சொல்லுங்ம கேக்குது மா சொல்லுங்மா
அந்த மாரி எதாது என்னால் முடிஞ்ச உதவி செய்வ நானு
ம் ம்
நீங்க வியாபார செய்றதுனால செய்றீங்ளா
நானு வியாபாரோ செய்ற இன்னிக்கு வந்து பர்ச்சேஸ் என்னன்னா துணி எடுக்கற்துக்கு போயிருந்தே இன்னிக்கு நாளைக்கு வியாபாரோ போற போன அவங்க எப்டி எப்டி கேட்டாங் கேக்றாங்ளோ அந்த மாரி ட்ரெஸ்ஸுங்க எடுப்ப
ம்
சைஸ்ஸு என்ன சைஸோ அந்த மாரி துணி வகைகள பாத்து எடுப்ப
ம் என்னென்ன துணி விக்குவமா
எல்லா துணியுமே விப்ப
எல்லாமே
எல்லா துணி எது கேக்குறாங்ளோ ஆர்டர் எடுத்துட் வந்து பொடவ மட்டு ரெகுலரா எடுத்துட் போவோ
ம்
ஆ துணி வந்து எக்ஸ்ட்டா டாப் பு லெகினு செட்டு டிரஸ்ஸு இப்டி கேட்டா
ம்
ஒங்க சைஸ் மென்ஷன் பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு எந்த சைஸோ அவங்களுக்கு வந்து வாட்ஸப் ல பரிந்துரை பண்ணி நானு அவங்க ரிட்டன் இது வேணுன் இன்க் செலெக்ட் பண்ணுவாங்க
ஹா
அதுக் தகுந்த மாரி பாத்து நா எடுத்துட் போவே அப்பிடி கடையிலயு வந்து ரிட்டன்
கேட்டுட்டு அப்புறமா எடுத்துட்டு போய் தரதா
ஆமா நாங்க எப்யு ரெகுலரா துணி சேரி விக்குவோ
ம் ம்
இப்ப அவுங்க ஆட்ரு சிம்மிஸ் வேணுன் கேப்பாங்க
ம்
சுடிதார் வேணுன் கேப்பாங்க அவங்க சைஸ் வேணு இல்லையா நம்முளுக்கு அவுங்க சைஸ் கேட்டுட்டு வந்துருவ அவங்க சைஸ் கேட்டு வந்துருவோ அவங்க எதா சைஸோ அந்த சைஸ் நம்ம எடுத்துட்டு போறோ சரி சுடிதார் வந்து எப்டி அவுங்க சே அவுங்க செலக்ட் பண்ணனு நால் வே நால் எத்துட் போனோ நால் எத்துட் போனா நம்புளுக் நஷ்டம் இல்லையா
ஆமா
அப்போ என்ன பண்ணுவ வா வாட்ஸ் அப்ல வந்து பரிந்துரையாடுவ அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புவ
ஆமாமா இது நல்லது தா
அவங்க பாத்துட்டு எனக்கு ரிட்டர்ன் எது அனுப்புறாங்ளோ அத மட்டு எடுத்துட் போவ
அது நல்லதுதா
ஆ அப்பயு ஒருத்தரு என்ன பண்ணிடுவாங்க இது எனக்கு புடிக்கலனு சொல்லுவாங்க
ம்
என்னாயிடு அது நஷ்டத்துல முடியறதுக்கு வாய்ப்பில்ல லேட் ஆகு வி கதுக்கு அந்த சைஸ் இருக்றவங்கள நம்ம புடிச்சி விக்கிறதுக்கு
ம்
மறுநாள் ஆகு வீக்கறதுக்கு அந்த நாள் சேல் ஆகாது அப்படி
ரெண் நாள் ஆனாலு ஓரளவுக்கு அத கரெட்டா கேக்கறதுக் கொண்டு போய் குடுத்தா வாங்கிக்குவாங்க திருப்பி ரிட்டன் பண்றதோ தூக்கிட்டு வர்றதெல்லா கெடையாது
இல்ல இல்ல வாங்கிக்கிறாங்கமே பெரும்பாலு வாங் கிறாங்க ரொம்ப ஒரு வேல போட்டோல ஒரு மாரி இருந்துச்சி நீங்க எடுத்துட்டு வரும் போது இதுல ஒரு மாரி இருக்கு அப்டின் ரொம்ப கலர் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சினா மட்டுந்தா இப்ப இது இது எங்களுக் புடிக்கல வேணா அப்டின் சொல்லுவாங்க சரி அதயு எடுத்துட்டு போய் மறு எடத்துல குடுத்து வித்துருவே எப்டியாது
உம் அதுவு நல்லதுதா அதுவு ஏ இப்ப இருக்குற ஸ்டைலு நல்லாதா இருக்குது மூட்ட எல்லா சொமந்துட்டு போறப்ப கஷ்டமா இருக்குமா ஏறுறப்ப எறங்குறப்ப
அது கஷ்டந்தவாதா இருக்கு பஸ்ஸு ஏறுவோ பேகு கட்ட பேக்ல பெரிய பேகு எடுத்துட் போவோ
உன்ன
தூக்கிட்டு ஏறணு திரும்பி மறுபடியு எறங்கிட்டு எறக்கணு
உம் உம்
தலமேல தூக்கிட் போகனு கஷ்டத்த பாத்தோன்னா நம்ம புள்ளைங்ள வளர்ரத பாக்க முடியாதில்லையா உம் ஆ இன்னொருத்தர் கை ஏந்தாம நம்ப வேணுன்றது வாங்கி பசங்களுக் குடுத்து நம்ம அவுங்கள வளத்
ஆமா ஒரு ஐ ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கணுன்னா ஒரு வருவாய் மீட்ணுன்னா ஒர் கஷ்டப்பட்டுதா ஆகணு வேற வழி கெடையாது நல்லலு நல்லதுமா நீங்க நல்லதா கஷ்டப்படுறீங்க மத்தபடி குடும்பத்த காச ல்லா ஓரளவுக்கு சம்பா ஆ
நாங்கதா துணி வியாபாரோ செய்றோ இல்லையா அதுல வர்ற வருமானத்த வச்சி குடும்பத்த அது தகுந்த மாரி தா நாங்க சாப்டுவோ தா இன்னைக்கு போய்ட்டு வந்தோ ஒரு ஐநூறு ரொம்ப வந்திருக்கு அப்டினா
ம்
ஐநூறுலே கடக்காரனுக்கு ஒரு முன்னூறு எடுத்து வச்சிருவோ
உம்
நா சேமிப்பு பண்றதுக்கு ஒரு நூரூபா எடுத்து வச்சிருவோ நூரூபா செலவு பண்ணுவோ
அதாவது கடனுக்தா வாங்கிட்டு போயி வீட்டுக்கு எவ்ளோ உங்களுக்கெவ்வளோ வர சிறு தொகையா சிறு சேமிப்புக்கு கொஞ்சோ இந்த மாரி நடத்துறீங்க
ஆமா ஒரு ஒரு என்னானாவ் இன்னைக்கி போயிட்டு வரோ வியாபாரோ
ஆமா
இன்னைக் போயிட்டு வர்ற வியாபாரத்த சரி ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள்தா போவோ
ம்
கடக்காரனுக்கு இன்னைக்கி வர்ற வசூல எல்லா எடுத்துட்டு போய் குடுத்துருவோ
ம் ம்
குடுத்துட்டா குடுத்துருவோ குடுத்துட்டா என்ன ஆயிரு நம்ம வீட்ல திடீர்னு பசங்களுக்கு ஏதாவது ஒடம்பு சரியில நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போ வேண்டியது வரு அப்பிடி இருக் இருக்கும்போது என்ன ஆகு இந்த நூர் ரூபாய் எடுத்து வைக்ற நூர் ரூபாவ வந்து
செலவு பண்ணிக்லா
ஆ சரி முன்னே கடன் குடுத்துட்டா நம்ளுக்கு தலவலி குறையுது கொஞ்சோ
ஆமா அது குடுத்துருவோ முன்னு இப்போ அஞ்சாயிர இருக்குன்னா மூணாயிரோ குடுக்றோ ரெண்டாய்ரத்துல ஆயிர் ரூபாய் எடுத்து வெக்றோ ஆயிர் ரூய நம்ப சாப்பாட்டுக் செலவுக் வெ
செலவுக் வெச்சுக்கிரோ அது நல்லத்தா
ஆ
நல்லத்தா இதுல எது விசிக் அந்த அளவுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் சாரி வாங்குறீங்க அது எந்த அளவுக் வித் வித்தவுளுக்கு லாபோ வரு இல்லைனா நஷ்டம் வரு அத தெரிஞ்சுக்லாமா
நஷ்டமல்ல நஷ்டமல்லா எதுவு வராது
ஆ
நாங்க இப்போ ஒரு பத்து சேரி ஒரே மாரி எத்துட் போவோ
ம்
பத்து சேரி அந்த பத்து சேரில்ல ஒரு ரெண்டு சேரி கலர் நல்லா இருக்காது
ம்
யாரு எடுக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு மூண் டைம் நாலு டைம் எடுத்துட்டு சுத்துவோ
ம்
நாலாவது டைம் அவுக யாராவ்து கைய்ல தொட்டாங்கன் வச்சுக்கோங்க இது எவ்ளோ அப்டின்ட்டு இது நாங்க வித் து வந்து முன்னே நாங்க எடுத்துட் வந்த ரேட்டு எவ்ளோவோ அவ்ளோ சொல்லிட்டு நாங்க முன்னு வித்து இது ஆர் ஐநூறுக்கு எடுத்துட் வந்தோ ஆர்நூறுக்கு ஆர்நூத் ஐம்பதுக்கு வித்தோ
ம்
கடைசி ரெண்டு புடவ தான்மா இருக்குது வந்து ரேட் எடுத்துக்கோங்கனு குடுத்துருவோ அப்போ வந்த ரேட்டா செரி அப்டின்னா நாங்க எடுத்துக்குறோ அப்டின்ட்டு அதயு எடுத்துக்குவாங்க
ம் செரி செரி அது திருப்பி ரிட்டர்ன் பண்ணாம அதயு ஒரு சேல்ஸ் க்கு தள்ளுபடி வில்லா வித்துடுவிங்க
ஆமா அதயு வித்து ஏயோ நம்ம வந்த ரேட்டுக்கே வித்துலா
சர் சர் அதுனால உங்ளுக்கு லாஸ் ஆகாதா
லாஸ் ஆகாது அப்றோ கடையிலயு ரிட்டன் வாங்கிக்கிறாங்க அது புடவை எல்லா வந்து சின்னதா டேமேஜ் இருந்துச்சின்னா என்ன பண்ணுவாங்க கடையிலே எடுத்துட்டு போய் நம்ம ஃப்ரெஷ் தான எடுத்துட்டு போறோ
ம்
அதுல ஓட்ட ஏதாவ்து டேமேஜ் அப்டி வந்துச்சுனா கடைல ரிட்டன் வாங்க்கிறாங்க ஒரு இருபது சாரி இருக்கறோ ஒரு ரெண்டு சேரி போகல அப்டினா
ம்
அதயு வந்து மாத்தி நம்ம நெக்ஸ்ட் டைம் போம்போது வேற புடவை எடுத்துக்லா
ம்
ஆ டேமேஜ் வந்தாலு அவுங்க பொறுப்பு எடுத்துக்குறாங்க டேமேஜ் இல்லாம அந்த புடவ நின்னுச்சுப்பா எங்ளால இது விக்க முடில எங்ளுக் மாத் த்தி குடுங்கன்னா அத வாங்கிட்டு வேற புடவ குடுக்றாங்க
அதாவது ரெட்டன் இருக்கிறதுனால உங்ளுக்கு கஷ்டம் கொஞ்சோ கம்மி
ஆமா ரெடிமேட்ல அந்த மாரி ரிட்டர்ன் இருக்காது சாரீ மட்டுதா ரிட் ரிட்டன் வரு கடைங்கள ரிட்டன் வாங்குவாங்க
ம் ரெடிமேட் எல்லா கெடையாது
ஆ ரெடிமேடு வாங்க மாட்டாங்க
ம் அது இது வரைக்கு வியாபாரம் பண்ணதுன்னா உங்ளுக்கள் நஷ்டமோ லாபமோ ஆனா சமாளிச்சிட்டு வர்றங்க
ஆமா நஷ்ஷ நஷ்டம் ஆகுறது இல்ல லாபம் தா ஆனா லேட்டா பொறுமைய தா வரு எல்லாமே ஏனா கடன் குடுத்துப் கடன் வாங்குறது நாங்க
ஆமா
கடன் குடுக்கல்லனா துணி எடுக்குறது இல்ல
ஆமா
கடைக்கே போறோ காசு இருந்தா நாங்க டைரக்ட்டா போய் கடைலே எடுக்கிறோ அப்டின்றாங்க சர் இந்த ஒரு டைம் கடன் இப்ப இந்த வாரோ போறோமா
ஆ
ஒரு ஐநூறு ரூபா பொடவையே ஏழுநூறுக்கு குடுப்போ எரநூறு ரூபா ஒரு பொடவிக்கு லாபோ வருமா அந்த லாபோ உடனே கெடைக் க்காது ரெண்டு டீவா வாங்குவோ
ஆமா கொஞ்ச கொஞ்சமா இருந்தாலு ஏதோ ஒரு அளவுக்கு உம்
ரெண்டு டிவா வாங்கும்போது ரெண்டு நாள் போறதுக்கு ரெண்டு நூறு ரூபா வேணு இல்லையா நம்ளுக்கு அதுல ஒரு பொடவிக்கு அந்த ரெண்டு நூறு ரூபால அந்த ரெண்டு நூறு ரூபால ஒரு ஒர் நாளைக்கு போற செலவுக்கு வந்து
ஆஹ
பத்து ரூபா நம்ப ஒதுக்கி வக்கணு இங்கிருந்து பஸ் ஃபேர் போயி வரணு இல்லையா
ஆமா
அந்த மாதிரி அந்த அந்த அந்த மாதிரி பாத்து ஆலோசனை பண்ணி நாங்க விக்குவோ
உ ம்
ஆ
அதுனால நஷ்டமாகறதுல்ல ஏதோ அளவுக்கு ஒரு வைத் ஒரு வ வ வருமான வந்து உ உங்க பொழப்ப நீங்க ஓட்டுரீங்க
ஆமா
அ பிள்ளங்கள ஏதோ வளக்குறதுக்கோசறோம் ஏதோ கஷ்டப்பட்டு சமாளிக்கிறீங்க ஆமா உங்களுடைய இது இது வரைக்கு தெரிஞ்சுகிட்டதுக்கு ரொம்ப நன்றிம்மா
நன்றிம்மா
ம் சரி வச்சிட்